நானூறா நானு ஒரு கோட்டமா வாழ்க்கய்ல டவான்லா ம எரநூறு அடி எரநூறு வாள்லால வச்சிருக்கிய நீ அ டி டொண்டில வைவோவுஸ்ஸு எரநூறு ஒரே பிளேயர வச்சு! ! ! ! ! ! ! ! ! ! அடிப்ப
புரா புல்டிங் எதனா எதனா செம ஈஸி போல
அதுல இதுவே கெடயாது
நா என்னாது இதுமே கெடையாது ஏந்துன நல்லா ஆட்னியே
ஏன்டா ஒரு ஓவர் ஃபுல்லா சிக்ஸ் அடுச்சு வச்சுருந்தனேடா முப்பத்தார் ரன் அடுச்சே பழகுற வரைக்கு அந்த மார் தா இருக்கு எ லேப்டாப்ல நீ வா நீ வந்து ஆடிப்பாரு ஒனக்கே
நா எதுக்குடா அதா ஒன்னே ஒன்தா கூப்பர்ரனே ஜாய்ஸ்டிக்கர்னு வந்து அச்சுக்கலா ரெண்டு பேரு மாத்தி மாத்தி அச்சுக்கலா அஞ்சு ஓவர் மேச்சு அஞ்சு ஓவரு மேச்சுடா அச்சுக்கலான்டா அச்சுக்கலா புச்சுக்கலா இவொ நல்லா ஆப்பேத்துனாதா இல்ல பேக் ஆப் ஏ
ஏய் இவொ காசு மொதோ தருவானானே தெர்லடா என்னடா ஆமா ஆமா ஆமா அவெ இவெ கிட்ட சொல்லி வச்சிருப்பா இந்த மாதி நீ உ சைட்ல இருந்து அதுனால அதா வாங்கி வாங்கி தருது அது நம்பர் தருது
கார்ட் பண்றோடா நானு அவெனு ஹிந்தி காரே தேவ இல்லாத
ஏ போ வேண்டி தான்டா
ஏய் த இருக்குற இதுவே தல வலி அவெ எவனோ வ மெசேஜ் பண்ணி ஹாய் ப்ரோ அப்டினு குரூப்ல பேசினே இருப்பானுங்க தேவ இல்லாம
அ ஒம் பஸ்டர் இவன் பண்றாரு அந்த ஜிம்முக்கு வருவானேடா தீபக்கு
ஒ பிஸ்ஸுடா அது ஆ ஆஹ்ஹ ஆஹஹஹ்ஹ்ஹ் அல்லா தெரியு இது மூஞ்சி வடியு எல்லாமே
கம்பெனி வந்தம்டாரு கீழ வேர வண்டி நிப்பாட்னா ம் ரமேஸ்க்கு தல வலிக்கிதா ஆ
ஆன் நக்சின இது நம்ம இத வந்து அப்டியே இது நடிக்கிறதில்ல இது மேல எறக்கப்பட்னுமா எறக்கலா நாலா படவே மாட்டே
ஆஹ
அரக்கப்பாவியானா சேர்
ஏய் கானா சட்டி பண்ணாங்கல்லலடா கீங் காரவ்ங்கன்னு போற வழில பாத்தவெங்கலா காட்டதான் போலருக்கு இந்த கடய தான் கட்டிட்ருந்தானுக நாம் வரும்போது என்னடா இவனுக இந்த நேரத்துல கடய கட்டிட்டுருக்கானுகனு பாத்தே யாரவெ இவன்டா ஆ டீகட எதோ கஃபேன்னு வருது ஆனா இந்த எடத்துல போய் ஆரம்பிச்சிருக்கானுங்க நடுல நம்ம ஜிம்முக்கு கொஞ்ச முன்னாடி அந்த லைன்ல ஆரம்பிச்சிருக்கானுக ஏ அந்த இங்க இங்கதான இருக்கு அதா இங்க ரெண்டாவது
தெறந்தாலும் நல்லா பெருசாதான் தெறக்கணும் சின்னதா தெறக்கணுமா லூசு மாரி
கட
அழிவு ஆரம்பிச்சிச்சி இல்ல மச்சி நசிக்கிட்டு போ கடை போகு ம் இல்ல என்னடா பண்ண எனக்கெலாம் இருக்கேடா நல்லாகுது டா திருப்பி கால் பண்றே கண்டின்யூ ஆகலாம் அப்டியே கட் பண்றா வாய! ! ! ! ! ! ! ! ! ! வச்சுனு கும்முனு இக்குறியா நீ எதுனா ஒண்ணு நோண்டி வேல பன்னிகினு இப்பதான் மேசிவான சாட்லாம் அப்டினுருக்கரே